ஹலோ
வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ முடிஞ்சது என்ன சமையல் ஆ நல்லா இருக்கோ
இன்னக்கி என்ன சமையலா இன்னக்கி சாம்பார்
ம்
வெள்ளிக்கெழமன்றனால எங்க வீட்ல சாம்பார்தா வச்சாங்க
சாம்பார் சைடிஷ்
சைடிஷ் வந்து கோஸ்
கோஸ் பொரியலா
ம்
ம் நாங்க வந்து நெய் சோறு
ம்
சாம்பார்
நெய் சோறு சாம்பார் ஓகே சூப்பர் காம்பினேஷன் சிக்கன் சிக்கன் சாப்ட்டீங்களா ஓகே ஓகே ஓகேக்கா
ஓகே என்ன பண்றீங்க
நானாக்கா நா சும்மாதாக்கா இருக்கே
ஒர்க் போலியா
இல்ல இப்பதாக்கா காலேஜ் முடிச்சே
ஓகே
இப்போ ஒரு ஒன் மந்த்தா ஆச்சு வேலைக்கு
ம், ம்
அதா வீட்லதா இருக்க இப்போ ஒரு ஒன் மந்த்தா
ஓகே ஓகே
ஆ ட்ரை பண்ணிட்டுதா ஆமாக்கா ட்ரை பண்ணிட்டுதா இருக்கே
ஓகே ஓகே வீட்டு சும்மாதா இருங்கீங்கனா பார்ட் டைம் ஜாப்னா போவிங்களா
ம் பார்ட் டைம்மாலா போவேக்கா கேட்டரிங் போவே
ஓகே
ஆ இந்த மாரி ஏதாச்சு ஒர்க் போவே பார்ட்டைமா வேல கெடைக்கிறவர எங்கயாச்சு போயிதான ஆவணு
ஆமா
வீட்ல இருந்தா வெறுப்பாதா இருக்கு
ம் மேல படிக்கலையா
ரெண்டு டிகிரி முடிச்சுட்டங்க்கா
ரெண்டு முடிச்சிட்டிங்களா ஓகே ஓகே
அதா இதுக்கு அப்றோ வேலைக்குதா போனும்
ம்
நீங்க என்னக்கா இப்பயேதாங்க்கா போவணு இப்பதா சர்ச் பண்ணிட்டு இருக்க
ம்
அதுக்கப்பறம்தா போனும் எங்கயாச்சு
சேரி சேரி
நீங்க என்னாக்கா ஏதாச்சும் நல்லா சமைப்பீங்களா
ஆ எல்லாமே நல்லா சமைப்பப்பா நானு
ஆ ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட்னு ஏதாச்சு ஒரு ஃபுட்ல இருப்பீங்களா இந்த இதுவே எனக்கு சூப்பரா சமைப்பம்ப்பா அப்டின்னு நான்வெஜ்
சேரி சேரி நான்வெஜ்ஜா
ஏன்னா சமைக்கதாங்கா கத்துக்கணு எங்கயாச்சு இப்ப ரூம் எடுத்து தங் கனுபோன சாப்பாடு செய்யறது நம்பளேதா கத்துக்லான்னு இருக்கு அதனால
ஒன்னு இல்ல யூடியூப் பாத்து கத்துக்கங்க நானே அதே பாத்துதா கத்துக்கனனே
யூடியூப் பாத்தா அளவு தெரிய மாட்டன்னுதே அளவு சொல்ல மாட்றாங்களே
அது அளவு நம்ம கையில வர அளவுதா நம்ப கைக்குக்கு தகுந்தா அப்டிதா நானு கத்துக்குனது
ஆ ஆ
ம் ஹலோ
ஆ கேக்குதுக்கா
ஆ இருக்கீங்களா ஆ
ம்
இந்த யூடியூப் பாத்து கத்துக்க வேண்டியதா நானே அப்டிதா எல்லாமே கத்துக்குன ஸ்பெஷல் டிஷ்னு இல்ல ஒரு வாட்டி நல்லா வரு ஒரு வாட்டி சொதப்பும் எல்லா டிஷ்ஷும் அதே மாரிதா
அப்டி சொல்றீங்களா இல்லக்கா ஒவ்வொருத்தரு இப்போ ஒரு பிரியாணின் எத்துனாலே ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாடல்ல செய்வாங்க ஒவ்வொ ருத்தர்க்கு ஒரு கைப் பக்குவோ அந்த மாரி நீங்க எதாச்சு ஸ்பெஷலா செய்வீங்ளான் கேக்கறே இந்த கொழம்பு நா சூப்பரா வெப்பே அந்த மாரினு
ம் அந்த மாரின்னா எனக்கு அந்த பிரியாணி தா செய்வே கொஞ்சோ பிரியாணி தா செய்வே அப்பிடினா
செரி எப்பிடி செய்வீங்க சொல்லுங்க அதயாச்சி ஆ ஆ
பிரியாணி எப்டி செய்யற்துன்னா போ ஒன் நீங்க ஒரு டம்ளர் அரி அரிசி எடுக்கறீங்னா ரெண்டு டம்ளர் இல்ல ஒன்ற டம்ளர் ஆ அளவா இது போட்ணு தண்ணி ஊத்தணு மெயின் அதுல தண்ணி தா தண்ணி பக்குவோ குக்கர்லல்லா நா செஞ்சதில்ல நானு குக்கர்ல செய்ய மாட்ட குக்கர்ல செய்ய மாட்டே பாத்தரத்துல் தா செய்வே
ஆ செரி செரி
குக்கர்ல எனக்கு வராது மெஷர்மெண்டு எனக்கு அதுல செரியா வராது அதுனா ல பாத்தரத்துல தா எல்லா செய்றது
ம்
அதுமே மெய்ன் நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா அரைக்கணு
ம் அதா அந்த பாக்கெட்டோட போடாம அரைக்கணுன்றீங்க
ஆ பாக்கெட்லா வாங்கவே கூடாது நீங்க வீட்ல அது ஃப்ரெஷ்ஷா அரைக்கணு அப்பவே வாங்கி அப்பவே அரச்சி போட்டா தா அதோட டேஸ்ட்டு இன்னு நல்லா எடுத்து குடுக்கு வாசனையா இருக்கு
ஆ
இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைக்கணு
செரி ம்
தண்ணி அளவு மெய்னா பாத்துக்கணு
ஆ செரி்ங்க்கா
ம் நீங்க எந்த ஊரு
நா சென்னை பக்கங்க்கா
சென்னை தானா ஓகே ஓகே
நீங்க
நானு சென்னை தாம்ப்பா
அப்டியா சென்னையேவா நீங்க ஓகேக்கா
நாங்க சென்னை தா சென்னை பக்கோனா நா திருவள்ளூரா காஞ்சிபுரமா
நா திருவள்ளூர்க்கா
திருவள்ளூர் தானா ஓகே ஓகே நெறைய திருவள்ளூர்ல தா ஆளுங்க இருக்காங்க
அப்டி சொல்றீங்ளா
அப்டிதா ம் நீங்க எப்டி சிட்டி மாரியா இல்ல வில்லேஜு மாரியா ஆ மார் தா அந்த விவசாயோல்லா இருக்குல்ல உங்களுக்கு
அங் ஃபுல்லா விவசாயந்தாங்க்கா
ம் நீங்களு அதா பண்ணுவீங்ளா உங்க வீட்ல பண்றாங்ளா
வீட்ல பண்ணுவாங்க ஆனா மோஸ்ட்டா இப்ப எங்க வில்லேஜ் சைடுன் பாத்தீங்ன்னா எல்லாமே விவசாயந்தா
ம் ம்
வேர்க்கடைல போடுவோ ஆ நாங்க கூட பண்ணுவோகா பண்ணுவோ நெல் நடுவோ வேர்கடல போடுவோ
ஓகே
அப்பறோ மல்லீப்பூ இருக்கு
ஆ
இந்த மாரி
அந் ஒகே ஸோ அந்த நிலனா உங்க சொந்த நெலமா எப்
ஆ சொந்த நெலந்தாங்க
ஓகே ஓகே சொந்த நிலத்துலயே நீங்களே எல்லா ஆட் பண்ணிக்கீங்க கே ஓகே மார்க்கெட்ல விப்பீங்களா இல்லனா எங்யாது
அது பூலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தா எடுத்துட்டு போவோ இப்போ நெல்லுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கே இப்ப நம்ம கடையில வாங்கறோல அரிசி
ஆமா
இப்ப நம்ம கடையில வாங்குறது எப்படி இருக்கும்மோ தெரியாது நம்ம வீட்டுக்குன்னு நாங்க அந்த அளவுக்கு மருந்து போட மாட்டோ
ஓகே
மருந்தே போடாம வீட்டுக்குன்னு நாங்க ஒரு நெல்லு நட்டு அத நாங்க ரைஸ் மில்ல குட்த்து வீட்டுக்காக எட்த்துப்போ
ஓ அந்த இது வந்து உங்க வீட்டுக்கு மட்டுமா
ஆமா எங்க வீட்டுக்கு மட்டு எத்துப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு வரா மாரி அத வீட்டுக்கன்றனால மருந்து அந்தளவுக்கு போட மாட்டோ
சேரி சேரி பெரிய ஃபேமிலியானது
பெரிய ஃபேமில்லா இல்ல
ஆ
நானு அம்மா அப்பா தம்பி
ஓகே ஓகே இப்போ நெலத்துல நீங்க அறுவடை பண்னா எத்தன மூட்ட நெல்லு வரு உங்களுக்கு உ எத்தன மூட்ட அரிசி வரு
நாங்க நெல்லு குத்தவே எப்படின்னா அப்படியேப்ப நெல்லு இருக்குன்னா அதுல பாதிதா அரிசி வரு இப்ப பத்து மூட் ட எத்துக்கனீங்களன்னா பத்து மூட்ட இருக்குன்னா அது எப்டி சொல்றது பத்து மூட்டநெல்லு எடுத்துக்கங்கள நெல்லு வந்து எழுவது கிலோ கணக்கு வச்சுப்பாங்க
ஓகே ஓகே
இப்ப நீங்க எழுவது கிலோ நெல்லுன்னா அம்பது கிலோ அரிசி வரு இருபது கிலோ போயிடு கழி்ஞ்சிடு அந்த குத்துற இதுவு அதோட இதுவல்லா தூசியெல்லா போயிடு ஆ வயிட் கம்மியாயிடு நெல்லு அதா ஒரு எழுவது கிலோ இருக்குன்னா இருவது கிலோ கழிச்சிடு அம்பது கிலோ அம்பது கிலோனா அதங்க இரதஞ்சு கிலோ பையிருக்குல அது ரெண்டு மூட்
உ உ அவ்வளதா வெளிய எல்லா ஸேல் பண்ணுவீங்களா
வெளிய அதா வீட்டுக்கு வெளிய சேல் பண்றது அது எப்டின்னா டி பி சி இருக்கு
ஆ
நெல் டி பி சினா ஊர்லயே நெல் போடுவாங் கவர்மெண்ட் இதுவாது
உ
அது வந்து நாப்பது கிலோ போடுவாங்க பை ல பேக்ல அது வந்து எல்லா விட்டையும் போடுவோம் அதா வீட்டுக்குன்னும் போது தனியா வருஷத்துக்கு ஒரு டைம் தனியா நாங்க போட்டு வீட்டுக்கு எத்துப்போம் ஒரு பத்து மூட்டை எடுத்து குத்திட்டு வந்து
ஆ எதுல எத்தனை மாசம் வரைக்கும் அந்த நெல்லு விதச்சு அது எப்ப முடியும் அந்த அறுவடை டைம் கால்
ஒரு காரன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காரன்னுவாங்க
ஓகே
ஒரு காரு வந்து மூணு மாசத்துலருந்து நாலு மாசம் வரை தான் நீங்க வந்து எப்படின்னா நாங்க நெல்லு வெத நெல்லு விடுவாங்க இப்ப நாங்க எப்ப ஜனவரி மாசம் பொங்கல் கழிச்சு விட்டோம் வெத நெல்லு அது வந்து அது முளைக்க ஒரு ஒரு மாசம் ஆகும் அது வந்து ஒரு ஆவரேஜா ஒரு புல்லு மாறி மொளைக்க ஒரு இருவத்தஞ்சு நாள்லருந்து முப்பது நாள் ஆகும்
ஓகே
அது முளைச்ச உடனே அது எடுத்து இப்ப நாத்து நடுவாங்க அதுல கேள்விப்பட்டுருப்பீங்க அது நட்டு கரெக்டா வந்து மூணு மாசம் மூணு மாசம் தான் நெல்ல பொருத்த வரைக்கும் மூணு மாசந்தான் பயரு
ஓகே
கரெக்டா மூணாவது மாசத்துல பழுத்துரும்
ம் அறுவடை பண்ணிடுவீங்க
அறுவடை பண்ணிடுவோம் எல்லாமே பண்ணுவோங்க்கா கேழ்வரகு
ஆ
அப்புறம் இந்த எள்ளு எண்ணெயக்கெல்லா எள்ளு
ஓகே
இந்த மாதிரி எல்லாமே டாவே எல்லாமே வீட்டு இங்கயே கிடைச்சிரும்
உங்க எலக்க எல்லாமே கிடைச்சுரும்
ஆ எங்க நிலம் தான் எங்க நிலன்றத விட எங்க வில்லேஜ்லயே எல்லாமே எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்த வச்சிருப்பாங்க வெளியே போய் அந்த அளவுக்கு வாங்க வேண்டிய அவசிய இருக்காது அது எல்லா காய்கறியுமே கிடைக்கும் தக்காளி வெங்காயத்துல இருந்து ஆ ஆமா நம்ம வெளிய வந்து மார்க்கெட்ல வந்து வாங்க வந்து அவசியம் இல்லை இங்க இங்க கெடைச்சுடும்‌ எல்லாமே அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாவே கிடைக்கும்
ஓகே ஓகே உங்கல்லாம் கம்மி விலையிலயே கிடைச்சடா உங்களுக்கு எல்லாமே அது அ
ஆ கம்மி வெலன்றதவிட எல்லாமே கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட் மாதிரி அந்த அளவுக்கு யாரு மருந்து ஒத்து பழுக்கவைக்க மாட்டாங்க இந்த கீரை வகைலாம் இருக்கட்டும் எல்லா காய்கறிமே
ம் மாம்பழம் கூட எல்லாம் கிடைக்குமா இந்த
ஆ மாம்பழம் எல்லாம் கிடைக்கும்கா இப்பதான் அவளதான் சீசன் முடிய போது மாம்பழல்லாம் தோப்பே இருக்கு எங்க ஊர் பக்கத்துல எல்லாம்
ஓகே ஓகே
இந்த சைடு எல்லாமே இருக்கும்கா நார்மலா
ம் எல்லாமே கெடிச்சிறு நல்லா இப்போ வில்லேஜ் லைஃப்ல்லாம் எனக்கு எல்லாம் யோசி பாத்தா ரொம்போ அந்த டிவிலல்லாம் காட்டும் போது அங்க எல்லா போய் நம்ம வாழ்ந்தா எப்டி இருக்கும் அந்த அட்மொஸ்பியர் எப்டி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஆசை எனக்கு அந்த மாரி அந்த மாரிலாம் போய் ஒரு ரெண்டு நாளாவது இருக்கணு அப்டின்னு ரொம்ப ஆச எனக்கு
ம் விலேஜ் பொர்த்துரும் எப்பமே தான் சுத்தி மரங்கள் செடி கொடிகள் தான்
ஆ அதான் அதான் நேச்சர் அதான் ரொம்ப புடிக்கும் எனக்கு அந்த நேச்சர்லா ரொம்ப புடிக்கும்
ம் ம்
ம் நீங்க லிவுல்லா எங்னா
அக்கா செரி நான் கால் பண்ணட்மா நான் கால் பண்ணட்டுமா
டைம் முடிஞ்சிச்சா ஆ செரி நீங்க பண்ணுங்க ஓகே ஓகே